ஹலோ
ஹா சொல்லுங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ ஆந்தே இப்பதா ஒர்க்கெல்லா முடிச்சுட்டு ஒக்காந்துருந்தே அதா செரி உங்கிட்ட பேசலா அப்டின்னு சொல்லிட்டு கால் பண்ணே எப்படிருக்கீங்க
நல்லாருக்கே நல்லாருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கே வீட்ல பசங்கலா என்ன பண் றாங்க
ஆ அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஸ்கூல் ஓப்பன் ஆயிச்சுல்ல
ஓ செரி செரி எங்களுக்கு இன்னூ ஸ்கூல் ஓப்பனாகல அத்னாலதா கொஞ்சோ ஜாலியா விளையாண்டுட்ருக்காங்க
கண்டிப்பா கண்டிப்பா அப்டியா இவங்களுக்கு ஓப்பன் ஆயிச்சு ஜூன் ஃபோர்த்தே ஓப்பன் ஆயிடுச்சே டூ டேஸ் அதூமே ஸ்கூலுக்கு ம் ஸ்கூலுக்கு போ மாட்டே தா சொல்லி ஒரு அழுக போட்டுரு போட்டுரு கா எனக்கு வயிறு வலிக்கி அப்டி வலிக்கி நெஞ்சு வலிக்கி சளி பிடிச்சிருச்சு எனக்கு அப்டின்னா நா விக்ஸ் போட்டுண்டி சரியாயிரூ ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு ஃபிரைடே நாளைக்கு சட்டர்டே உங்களுக்கு ஸ்கூல் கெடையாது அண்ணாக்கு மட்டு தா உண்டு அப்டின்னு சொல்லி அனுப்பிருக்கே
ஓ அப்டியா எங்களுக்கு ஜூன் லெவன் தா ஸ்கூல் நெக்ஸ்ட் வீக் தா ஸ்கூல் அதனால தா சரி ஓகே அப்டின்னு சொல்ட்டு ஃப்ரீயா இருக்கறாங்க
சரி சரி நெறைய ஸ்கூலுக்கு ஸ்கூ ஜூன் லெவன் ஆனா இவங்க ஸ்கூலுக்கு என்னமோ சீக்கிரம் வச்சுட்டாங்க்
ஆஹ் ஓகேகே போட்டு ஸ்கூலுக்கு இல்லன்னா சாட்டர்டே சண்டேஸ் எல்லாமே ஸ்கூல்ல வைப்பாங்க அதுக்கு இப்பயே போயிட்டு வந்தா ஓகே தானே
கண்டிப்பா கண்டிப்பா
உம் என்ன உங்க வீட்ல உங்க வீட்டுல அஹ் உங்க தம்பி யாரோ வெளிநாடு போறதா சொல்லிட்டு இருந்தீங்க
ஆஹ் ஆமா ஆமா போறேன்னு சொல்லின்தாங்க போ போகவா வேண்டாமா அப்டின்னு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லா ஓகே ஆயிருச்சு இன்ம அவங்க விசா மட்டு தா பண்ணனு அதனாலதா யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வெளி வெளியூர் தா வெளிநாட்டுலதா இருந்தாங்க அப்போ நா வந்து அது நெறைய கஷ்டங்கள் அணிவிச்சிருக்கே சரிங்களா ஒரு மேரிட் ஆயிட்டு போ ஆமா ஒரு மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்கங்கு அப்போ போனா ஒரு யேர் அப்டில டூ யேர்ஸ் கழிச்சுதா வாராங்க அப்டி இருக்கும்போது ஒரு ஃபங்ஷன் வீட்டுக்கு போனா தனியா போ வேண்டது இருக்கும் பிள்ளைக்கு ஃஸ்கூலுக்கு போனா தனியா போ வேண்டது கும் அது என்ன சொல்றது பேச்றது நா ரொம்ப கஷ் பாலா ரொம்ப பண்ணிருக்க ஏனா மோஸ்டிலி மேரேஜ் ஆன புதுசுல ஏ ஊருக்கு போய்டாங்க போய்ட்டு எங்க ஒரு ஃபங்க்ஷன் இருந்ச்சு எங்க ரிலேஷன் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு நா அட்டண் பெண்ணோ அப்ப எல்லாருமே வ ஹஸ்பண் வைஃப் சேந்து சேந்து சேந்து சேந்து ஃபோட்டோ எடுத்தாங்க நா போகவே இல்ல கீழே உக்காந்து பாத்துட்டே இருக்கே அப்போ அவு அங்க இருந்த ஒரு தம்பி வந்துட்டு சாப்பிட்டு வந்து நீங்க் சாப்பிட போ எல்லாருமே ஃபா அசுன் ஏ பேரா உக்காந்து சாப்புடுதாங்க நா மட்டுதா எல்லா முடிச்சுக்கப்புறோ நா மட்டு தனியா உக்காந்து சாப்புடே அது இதுல யாருமே இல்ல அப்ப சொன்ன உன்ன எனக்கு அப்டியே என்ன சொல்றது கண்ணீர் அப்டி கண்ல இருந்து பயங்கரமா உடஞ்சிருச்சு அங்க அதுக்கப்புறோ ஸ்கூலுக்கு போம்போது ஹாஸ்பிடல் போகம்போது செக்கப் போம்போது இதெல்லா தனியா தா இருக்கு என்ன வீடியோ கால் பாத் பாத்து பேசிடுவோ அதுக்கு அங்க அதத்த சொல்லுவாங்க நீங்கலாட்டு பாத்து பேசுறீங்க நாங்க அது கூட கெடையாது லெட்டர்ல தா போடுவோ இப்போ நீங்க ஒரு மா அந்த லெட்டரு போட்டா இப்போ போட்டோனா ஒரு மாசோ கழிச்சி தா எங்களுக்கு ரீச் ஆகு அப்டின்னு சொன்னாங்க சொல்லிட்டு நீங்கள்ல்லா இப்ப நெனச்ச நேர ஃபோன் பண்ணிக்கிறீங்க நரி நெனச்சேர பாத்துக்கிடுறேங்க இதுல என்ன பிரச்சன ஆயிடு ஆனா வ தப்பு
ஆமா உண் உண்மதா நீங்க சொல்றது கஷ்டதா ஏன்னா இ ந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து ஆ நானுமே கஷ்டப்பட்ருக்கே ஏன்னா இப்ப நெறைய எடத்துல அன் அவங்க வீட்ல இல்ல அப்டின்றப்ப வந்து நம்ம வீட்ல இருக்கிற வேலைகளு நம்ம தா பாக் வேண்டிய இருக்குது வெளியில இருக்கிற வேலைகளையு நம்ம தா பாக்க வேண்டிய இருக்கு அதனால வந்து நம்ம பொறுப்புகளுமே நம்மளுக்கு நெறைய கா சேர்ந்துறுது அது மாதிரி நமக்கு ஒரு ஒடம்பு சரியல்லாத நேரத்துல நம்மள பாத்துக்கறதுக்கு ஆளில்ல நம்ம கொழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது ஸ்கூலுக்கு விடணு கூப்பிடணு நா ஆள் ம்ம அப்பயு நம்ம தா போணு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லா பல நேரங்கள்ல வந்து நானன அனுபவிச்சிருக்கே அது மாரி இப்ப ஆஹ் நம்ம ஒ ஏதாச்சு ஒரு க மனசு கஷ்டமா இருக்குது ஒரு பிரச்சனையா இருக்குது அப்டின்னு சொன்னா ஹஸ்பண்ட் வந்து கூட இருந்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணலா ஆனா அவங்க பக்கத்துல இல்லாதப்ப சரி அவ்வளோ தூரத்துல இருக்கறாங்க அவங்ககிட்ட எதுக்கு நம்ம கஷ்டத்த எல்லா சொல்லிக்கிட்டு அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியு நம்மளால ஷேர் பண்ண முடியாது அது மாரி குடும்பொ கெழந்த வெளியில வேல இந்த மாதிரி நெறைய சுத்தி சுத்தி நம்ம பொறுப்புகள் கூடுறதுனால நம்மளுக்கு மன அழுத்தமுமே அதிகமாகுது அந்த எடத்துல அது மாரி இப்ப எங்கயாச்சு வெளியில போறோ அப்டின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாரு ஜோடி ஜோடியா போவாங்க அப்டி போம்போது நம்ம தனியா போறது இல்லாம திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சொ இருட்டாயிடுச்சு இல்ல தனியா போறோ அப்டின்னு சொன்னா ஆ ஒரு பாதுகாப்புன்றது வந்து அவங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு தோணாது ஆஹ் நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க இல்லாத பல சமயங்களல வந்து பாதுகாப்பு இல்லாத உணர்வு வந்து எனக்குமே இருந்திருக்குது ஏன்னா அந்த அஹ் முன்னாடில்லா சொல்லுவா வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு போய்டு வரட்டு அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா வெளிநாட்டுல போயு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்டின்றது வந்து அவங்களுக்கு மட்டு தா தெரியு குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கணு அப்டின்ற ஒரு ஆர்வத்துல அவங்களுமேவோ இங்க இருந்து வெளிநாடு போயிடுறாங்க ஆனா அங்க போய் படுற கஷ்டோ வந்து அவங்களுக்கு தா தெரியு நம்ம இங்க சொல்றோ நம்ம அவங்கள பிரிஞ்சு நம்ம கஷ்டப்படுறோனு ஆனா அவங்களுக்குமே அந்த கஷ்டோ வந்து இருக்கதா செய்யு இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா
ஏன்னா அவங்க வெளியில போய் வேல பாக்குறாங்கன்னு சொன்னா அந்த எடத்துல வேற ஆஹ் மொழி பேசுறவங்களா இருக்கலா அவங்க வேற கலாச்சாரம் அஹ் ப பின்பற்றறவங்களா இருக்கலா சாப்பாடு வேறவா இருக்கலா அப்டி இருக்கும் போது மொழியே பேச தெரியாம அங்கப் போய் அவங்க வாழணு அப்டின்றப்பொ வந்து அது ஒரு கஷ்டமான விஷயொ தா அது மாதிரி அவங்களுக்கு அந்த சாப்பாடெல்லா பிடிக்குமா பிடிக்காத நம்ம ஊர்ல வந்து அஹ் எந்த மாதிரியான சாப்பாடு சாப்ட்டோமோ அதெல்லா அங்க கெடைக்காது அப்டின்றப்பொ வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சொ கஷ்டொ அது மாதிரி இப்ப நெறைய ல வெளிநாடுகள்லா நல்ல வேலைகள் வந்து திறமையானவங்களுக்கு கெடைக்கதுதா இல்லன்டாடில்ல ஆனா அந்த சூழ்நில வந்து அவங்களுக்கு ஏத்துக்கச்சுனா தானே அவங்க வந்து அங்க சர்வே பண்ண முடியு வாழ முடியு அப்டி இல்லாம இருந்துச்சுன்னா எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலு நம்ம ஊர பாத்து போய்டுலா அப்பனடின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம குடும்பச் கஷ்டத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்க இருக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு கஷ்டொ தானே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா
ஏன்னா அவங்களுக்கு அந்த வி குழந் தைங்களோட் ட இருக்குனு இப்பதா மேரேஜ் ஆயி போறாங்க அப்டினு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த கொழந்த பிறந்த உடனே பாக்கணு குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணு அவங்க கூட வெளையாடனு அப்டின்ற பல எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள்லா இருக்கு ஆனா அதெல்லா மிஸ் பண்ணிட் அவங்க அங்க போய் இருந்து அந்த கொழந்தைங்களுக்காக எதிர்காலத்து கொழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக சம்பாதிக்கிறாங்க அப்டின்றப்ப வந்து அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்க தானே செய்யு
ஆஹ் ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரிதா ஃபுட்டுதா மெயினா ஃபுட்டு வந்து அ வந்து நம்ம சு நம்ம நெனைக்குற ஃபுட்டு வந்து கெடைக்காது அதே மாதிரி என்ன சொல்றதுன்னா எங்க வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நைன் மந்த் இருப்பாங்க நைன் மந்த்துமே என் நா தயிர் சாத தா சாப்பிடுவே அப்டின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போமே நம்ம வீட்ல ஏதாவது நான்வெஜ் வச்சுருப்பாங்கள்ல அந்த டைம்ல நா கேப்பே என்ன சாப்ட்டீங்க அப்டின் நா கேப் தயிர் சாதமோ ஊருக்காவோ சாப்ட்டே அப்டிபாங்க ஏன்னா அங்க வந்து நம்ம நம்ம ஊர்ல இருக்குற ஃபுட்டு் வந்து கெடைக்காது சரிங்களா அப்டி இருக்கும் போது சூழ்நிலில வந்து அவங்க என்ன சாப்பிட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க இப்டி சாப்பாடுறாங்க நம்ம இப்டி சாப்பிடுறோ அப்டின்னு கஷ்டமா இருக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கே ஏன்னா அஹ் அதே மாதிரி அஹ் இங்க இருந்து போ போகும்போது முன்னூறு பாக்கெட் ஊருக வாங்கிட்டு போவாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அங்க வந்து ரைஸே கெடையாது இவங்க ஒர்க் பண்ண எடத்துல வந்து இவங்க வந்து கப்பல்ல இருந்தாங் க அங்க ரைஸே கெடையாது ஃபுள் ஆன் ஃபுள் வெஜிடபிள் சாலட் அங்க உள்ள ஃபுட் மட்டு தா இருக்கு அந்தச் சூழ்நிலையில வந்து நா சாப்பறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன சாப்ட்டாங்க அப்டினு கேட்டனா அதுக்கறோ என்ன வச்சிருந்தாலு எனக்கு சாப்பாடே எடுக்காது அவங்க எப்டி இருக்குறாங்களே இவங்க எப்டி சாப்பிடுறாங்களே சொல்லுவாங்க எனக்கு சாப்பிட கூட டைம் இருக்காது நின்னுட்டுதா சாப்பிடுவோ அவசர அவசரமா சாப்பிடுவோ அப்டின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ரூவா ஒரு ரூவா செலவுழக்குறதுக்கு நா அவ்ளோ யோசிப்பே
கண்டிப்பா உண்மதா ஏன்னா அந்த ஒர் ரூவா சம்பாதிக்கிறதுக்கு அவங்க அங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ப பல நாள் சாப்பாடு இல்லாம கூட அந்த ஒவ்வொரு நே சாப்பாடு கெடைக்கறதே கஷ்டமா இருக் க்கு அந்த மாரிலாம் இருக்கிறப்ப அந்த சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்கன்றா நம்ம அந்த ஒ அவுங்க அனுப்புறத ஒவ்வொரு பைசா செலவழிக் துபோதும் பாத்து செலவு பண்ணணு அந்த காட் வந்து ஏன்னா நா அவுங்க க அங்கருந்து கஷ்டபட்டு சம்பாரிச்சு அனுப்பறத நம்ம இங்க சேவ் பண்ணி வச்சாதா அவுங்க ஃப்யூச்சர்ல வந்து இங்க நிம்மதியா இருக்க முடியு ஏனா குடும்பத் விட்டு இருக்கிறதுன்றதுல்லா ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா குழந்தைங்களோட அந்த வயசுல அனுபவிக்க வேண்டிய சந்தோஷ கலெல்லாம் விட்டுட்டு வாழ வேண்டிய வயசுல எல்லாம் வெளிநாட்டுல போய் தனியா வாழ்ந்துட்டு கடைசி காலத்துல வந்து இங்க இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தானே அது வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டத்த தான் ஏற்படுத்தும்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான் நாங்களும் அத அனுபவிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஊர்லயே வந்து இருந்திருங்க நம்ம எதாவது தொழில் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதக்கப்புறம் அ ஒரு முடிவு எடுத்து ஒரு செவன் இயர்ஸ் கழிச்சு வந்து பண்ணாங்க
ஓ செரி செரி இப்ப நீங்க இங்க சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க
ஆஹ் ஆமா ஆமா ஆமா அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் அத என்ன சொல்றது அந்த அளவுக்கு அ வெளிநாட்டுல இருக்க இன்கம் இல்லைனாலும் இங்க இருக்கிற அ சேர்ந்து இருக்கிற ஹாப்பினஸ் நம்ம அவங்களுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்குறோம் அதனால தான் எனக்கு ஒன்றும் தெரியலை பரவால்ல எது இருந்தாலு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்லா அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம்
ஆமா உண்மதான் ஏன்னா அவுங்க கூட இருக்கிறத விட நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து சம்பாரிச்சு மட்டும் குடுத்துட்டா போதுமா அவங்களோட இருந்து அவங்க நம்ம குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வெளியில போனோம் ஜாலியா என்ஜாய் பண்ணோ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இல்லாம அவுங்க போய் அங்க தனியா சம்பாரிச்சு செஞ்சு நம்மளுக்கு இங்க கஷ்டப்பட்டு அனுப்பி நம்ம இங்க தனியா கஷ்டப்பட்டு குழந்தைங்கள வளர்த்து செஞ்சு இதெல்லா ரெம்ப கஷ்டம் அதுக்கு இங்க இருக்கிறப்ப குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும் பரவால்ல கூட ஒன்னா இருந்துட்டாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா அந்த பிள்ளைங்களுக்குமே என்ன சொல்றதுன்னா பாசம் அங்கத இரு க்க மாட்டேங்க அப்பா வாங்கிட்டு வர பொருள் பொருட்கள் மேல தா அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வ இருக்க தவர உள்ளூர்ல இருந்தாமட்டு தா அந்த பாசோ நேசோ எல்லாமே தெரியு வெளியூர்ல இருக்க மன்யு அப்பா இத வாங்கிட்டு வருவாரு அத வாங்கிட்டு வருவார்னு ஒரு எண்ணங்கள் மட்டுந் தா குழந்தைங்களுக்கு இருக்க தவர அந்த பாச நேசொ இருக்காது அப்டின்னு தோணிதா நாங்க அந்த முடிவெடுத்தோ
ஆமா உண்மதான அங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா ஒவ் ஒவ்வொரு நாளு அவங்களுக்கு சாப்பாடு ஊட் வர்றதுல ருந்து ஒ ஒரு சாக்ஸ் போட்றது சூ போட்றது இது எல்லாமே அந்த கொழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷொ அது எல்லா இல்லாம ஊர்லருந்து வர்றப்ப நம்ம அப்பா இது வாங்கிட்டு வருவாங்க அது வாங்கிட்டு வருவாங்க ஆ அப்டின்னு சொல்லிட்டு போன்ல சொல்றாங்கன்னா அதுக்காகத்தானே பசங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க தோழி உங்கட்ட பேஸ்றதுக்கு நன்றி நா நெறைய தகவல்கள் உங்கோட தெரிஞ்சுகிட்ட
ஓகே பாக்லா ஆ இன்னொரு நாள் பாக் ஆ இன்னொரு நாள் ஓகே பாய்